மாலை வணக்
மாலை வணக்கம் சகோதிரி என்ன பண்றீங்க
நானு இப்பதா தோழி காபி போட்டு குடிச்ட்டு உக்காந்துருக்கேங் தோழி நீங்கேங் தோழி
நானா சகோதிரி நா இப்பதா சகோதிரி தோச சாப்ட்டுட்டுருக்க வாங்க சாப்பல்லா
அ வரேங் தோழி சட்னியாங் தோழி
இல்ல இல்ல சகோதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தக்காளி தொக்கு செஞ்சாங்களா சகோதரி
சரி சரிங் தோழி
அதனால சகோதரி கொஞ்சோ டேஸ்ட் பாக்க சொல்லி நா குடுத்தாங்களா சரி அதோட நா வந்து இந்த அட தோச கேள்விப்பட்ருக்கீங்களா சகோதிரி
ஆ கேள்விப்பட்டிருக்கேங் தோழி முரங்கீர போட்டுங்ளா தோழி முரங்கீர போட்டு தோழி
இல்ல சகோத இல்ல சகோதரி முருங்ககீர நாங்க போட்ல
மஞ்ச கலர்ல இருக்குங்களே அப்பயே அப்பப்பகே சுடுவாங்களே
அ ஆமா சகோதரி அதே தோச தான பருப் ஆ பருப்பு அரிசியு ஊற வச்சு மிக்சியில அப்டேவு அ ஒடனே அரச்சு ஊத்துறது சகோதிரி
சரி சரிங் தோழி
சினனா கணவருக்கு வந்து சைடிஷ் வேணுங்களா தொட்டு சாப்படறதுக்கு அதனால சேரி தக்காளி தொக்கோட வச்சு அவரு சாப்ட்டாரு சேர் நா வந்துட்டு நானு தோசைக்கு ட்ரை பண்ணி பாக்கலான்னு பாக்கற சகோதரி அதா நல்லா இருக்கு வாங்க சாப்பல்லா நீங்களு ரெண்டு தோச ஆமா சகோதிரி நீங்க சகோரர்க்கு முருங்க கீர போட்டு நீங்க வெங்காயோ கருவபுள்ள தாளிச்சு கொட்டி ஊட்டி தோச சுடுவீங்ளா இல்ல அப்டியே பிளைன் தோசைய ஊத்திருவிங்களா
இல்ல தாளிச்சு கொட்டிதாங் தோழி
ஆமா சகோதரி அப்பதா நல்லா இருக்கும் சாப்பறதுக்கு
ஆமாங் தோழி ஆமாங்க தோழி இதுல முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க முள்ளு முருங்கை கே அ ஆமாங்க தோழி முள்ளு முருங்கைன்னு சொல்லி ஒரு எலைங் தோழி அதையு சேத்திப்பாங்க தோழி அத சேத்தயில பாத்திங்கன்னா இன்னு டேஸ்ட்டா இருக்கும் தோழி
முள்ளு முருங்கையன்ன என்ன என்ன மாதிரி எல சகோதரி நா இது வரைக்கு அந்த பேரு கேள்விப்பட்டதில்ல
அப்டிங்களா அது ஒரு செடிங் தோழி
நீங்க இந்த கீர வகைய சொல்றீங்ளா நீங்க இந்த கீர வகைய சொல்றீங்ளா இந்த மணத்தக்காளி கீரையோட தழைங்ளா
இல்லைங்க தோழி அது மரம் மா
சகோதிக்
மாதி வளரு முள்ள அருக்கு முருங்கைனு சொல்லுவாங்க அ இந்த அருப் மாவாட்ரோமில்லங்க தோழி அதுலயே போட்டு ஆட்டுவாங்கைங்க தோழி
ஆமா சகோதரி ஓ நீங்க அந்த பெரண்டைய சொல்றீங்ளா சகோதரி
பெரண்ட இல்லைங் தோழி முள்ளு முருங்கைன்னு சொல்லி ஒரு கையளவு பெருசா இருக்கு எல
கூகுள்ல போட்டு பாக்கற அந்த மாரி இன்னு நா கேள்விப்பட்டது இல்ல சகோதரி
சேரி சேரிங்க தோழி
சேரி சகோதரி கண்டிப்பா அப்டி இருந்தா நட்ரே அ ட்ரை பண்ணி பாக்குற சகோதரி நானு இந்த தோச வந்துட்டு எப்பயாது தா சகோதரி நா சுடுவேனா ஏன்னா மார்னிங்டைம்ல சுட் தம்பிங்க யாரு சாப்ட மாட்டாங்க சேரி நைட் டைம்ன கொஞ்சோ அவுங்களுக்லா தேங்கா சட்னி வேணுங்க இங்கல்லா இங்க இருக்கறவங்கல்லா யாரு சாப்டது இல்லைங்ளாமா அதிகோ ஆனாலு நா செஞ்சேனே சகோதரி ஒரு நாளைக்கு ஒரு தரவ தா சகோதரி இந்த தோச சுடுவே நானு
சேரி சேரிங்க தோழி
அங்க என்ன சகோதரி சமையல் இனைக்கி
இன்னிக்கி தோச தாங்க தோழி ஊத்தணு தோச தக்காளி சட்னிங்க தோழி
சேரிங்க சகோதரி நீங்க தா பண்ணுவீங்ளா அம்மா பண்ணுவாங்ளா சகோதரி
இல்ல அம்மா பண்ணிருவாங்கங்க தோழி நா சாப்பிட மட்டும் போவேங்க தோழி
சேரிங்க சசோதரி அதுதா நம்மளோட வேல கல்யாண ஆவர்த்துக்கு முன்னாடி வரை அதுக்கப்புறம் தா நம்ப நம்மளும் பண்ற மாதிரி இருக்கு ஒர்க்
ஆமா ஆமாங்க தோழி
சேரிங்க சகோதரி அம்மா அப்பால்லா வந்துட்டாங்ளா வேலைய முடிச்சி வீட்டுக்கு
உங்களுக்கு புடிக்கு ஆ வந்துட்
எனக்கு சம் எனக்கு சமைக்கிறதுல சகோதரி எனக்கு வந்து எ எனக்கு வந்து சமைக்கற எல்லாமே எனக்கு புடிச்ச மாரிதா சகோதரி நா செய்வே நானு எனக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி இந்த பிரியாணி ஐட்டம்லாம் இருக்குல சகோதரி பிரியாணி ஐட்டம் இந்த மாரி இந்த பரோட்டா சால் சப்பாத்தி போட்றதுனா எனக்கு புடிக்கோ சகோதரி அதுக்கப்புறம் வந்துட்டு பரோட் ட்டா வந்துட்டு நா மட்டு தனியா போட மாட்டே அவருக்கு தா மோஸ்லி போட தெரியு நா வந்து போ சால்னாலா
ஓ வீட்லயே பரோட்டா போடுவீங்ளா
போடுவோ சகோதரி அவருக்கு தெரியு சகோதரி அவர் வந்து யூடியூப் பாத்து ஒரு நாள் ட்ரை பண்ணாராமா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா வந்துருச்சுங்ளா சகோதரி அதனால அப்பேலருந்து நா வந்ததுக்கு அப்பறம் ஒரு ரெண்டு தடவ எனக்கு போட்டு குடுத்துருக்காரு சகோதரி ம் நல்லா இருக்கு ஆனா அதுக்கு கொழம்பு மட்டு சகோதரி நா தா வெக்கணும்னு நா வந்து யூடியூப் பாத்து வெச்சிருவே சகோதரி மாவெல்லா பெசைஞ்சி நா குடுத்துடுவே மாவெல்லா உருட்டி தேய்சி தோசக்கல்லுல மட்டு டு நா போட்டு எடுத்து மீதி அந்த வி பரோட்டா வந்து வீசறது கட் பண்றது தேய்கறதெல்லா வந்து அவரோட அவ் அவ் அவரோட டிபார்ட்மெண்ட் சகோதரி
சேரி சேரிங்க தோழி
என் என்ன சகோதரி வீட்ல போட்டோம்னா வந்துட்டு நமக் கொஞ்சோ ஹெல்தியா சாப்பிட நல்லாருக்கு சகோதரி பட் ஆனா வந்துட்டு வேலை ரொம்ப அதிகோ சகோதரி எட்டு மணிக்கு நம்ம போட ஆரம்பிச்சோனா சகோதரி எப்படியு நம்ம சாப்பறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரு எப்டியு கொறைந்தது மூண்லந்து நாலு மணி நேரோ ஆயிருது சகோதரி போட்டு முடிக்கிறதுக்கே
ம் ஆமாமா தோழி புரோட்டா குருமாலா எப்டிங் தோழி வெப்பீங்க
நா புரோட்டா குருமா வந்து சகோதரி நா இது மல்லி இருக்குல சகோதரி வரமல்லின்னு சொல்லுவாங்கள கொத் தமல்லி
ஆ ஆமாங் தோழி
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வட சட்ல வந்து சகோதரி என்ன எதுமே நீங்க ஊத்த வேணா என்ன ஊத்தாம சகோதரி வந்துட்டு கொத்தமல்லி இருக்குல சகோதரி வர கொத்தமல்லி அது கொஞ்சோ நீங்க போட்டுக்கோங்க சகோதரி அதோட வந்துட்டு ப ட்ட கிராம்பு இருக்குல சகோதரி பட்ட கிராம்மு இருக்குல சகோதரி அது கொஞ்சோ நீங்க போட்டு க்கோங்க சோம்பு இருக்குல சகோதரி சோம்பு கொஞ் சோ வரமல்லி கொஞ்சோ பட்ட கிராம்பு சோம்பு அதோட கொஞ்சோ ஜீரக இருக்குல சகோதரி ஜீரக கொஞ்சோ ஜீரகோ கொஞ்சோ மிளகு கொஞ்சோ சகோதரி இதெல்லா இதெல்லா நீங்க நல்லா வறுத்துக்கோங்க சகோதரி வறுத்துட்டு அதுல வரமிளகா சகோதரி சும்மா ஒன்னா அல்லது ரெண்டே ரெண்டு மொளகா சகோதரி ரொம்ப கம்மியா மட்டு போடுங்க ஏன்னா நீங்க மசாலா ஐட்டம் போடுவீங்க ஆனால வரமிளகாய்க்கு ஒண்ணு மட்டு போடு ச போட்டுக்கோங்க சகோதரி இத வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு பக்கோ நீங்க எடுத்து வச்சுருங்க சகோதரி எடுத்து வச்சதுக்கு அப்பறோ சகோதரி நீங்க வந்துட்டு இன்னு இன்னொரு வட சட்ல அதே வட சட்ல கொஞ்சமா எண்ணெ ஊத்திட்டு சின்ன வெங்காய இருக்குல சகோதரி சின்ன வெங் நல்லா கொஞ்சோ ஒருக் ஒருக் சின்ன வெங்காயோ ஒரு கைப் பிடி அளவு நல்லா கொஞ்சோ நல்லா கொஞ்சோ எண்ணெயில கொஞ்சோ நல்லா வணங்கட்டு சகோதரி வணங்குனதுக்கு அப்றோ தக்காளி சகோதரி தக்காளி உங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ அளவு வேணுமோ அதே மாரி தக்காளி மூணுல இருந்து நாலு தக்காளி வந்து ந நல்லா நீங்க கட் பண்ணி போட்டுக்லா சகோதரி நீங்க நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க சகோத்ரி நல்லா கட் பண்ணி தக்காளியு நல்லா வணக்கி விட்ருங்க தக்காளி வணங்கனதுக்கு அப்றோ சகோதரி தேங்கா இருக்குல சகோதரி தேங்கா கொஞ்சோ நெறியாவே கொஞ்சோ திருவி அதுல போட்டுக்கோங்க சகோதரி தேங்கா போட்டுட்டு அதுக்கப்றோ சகோதரி கொஞ்சமா பொட்டுக்கல்ல இருக்குல சகோதரி பொட்டுக்கல்லயு அதோட போட்டு நல்லா வறுத்து வச்சுருங்க வறுத்து வச்சிரு சகோதரி இந்த பொடிக் என்ன பண்றீங்னா இந்த கொத்தமல்லி எல்லா கொத்தமல்லில அந்த எண்ணெ ஊத்தாம நீங்க வறுத்துருக்கீங்கள சகோதரி
செரி செரிங் தோழி
அத நீங்க வந்து மிக்சில நல்லா அரைச்சு நல் இது நல்லா பவுடர் மாரி பண்ணிக்கோங்க சகோதரி அ அதுலியு நீங்க அரைச்சு பவுடர்லயே வந்துட்டு நீங்க இப்போ தேங்கா அந்த த தக்காளி எல்லா வெங்காய எல்லா போட்டு வணக்கிடுவிங்ல சகோதரி அதையும் போட்டு நல்லா ஒரு கொற கொறப்ப ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேணா கொஞ்சோ கொற கொறப்பா பேஸ்ட்டு மாரி அரச்சுக்கோங்க சகோதரி அரைச்சுட்டு நீங்க வந்து வட சட்டில அல்லது குக்கர் கூட வச்சுக்லா சகோதரி கொஞ்சோ எண்ணெ ஊத்தி நீங்க இந்த பிரியாணி எல வேணுனா போட்டுக்லா சகோதரி பிரியாணி எல போடல அப்டின்னா வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்கா ஒரு ஒரு பட்ட ஏன்னா பட்டய நீங்க போட்டு அரச்சிருக்கீங்க ஒரு வாச த்துக்காக மட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பட்ட ஒரு கிராம்பு எல்லா போட்டு நல்லா வ ந நல்லா வந்து வணக்கி விட்ருங்க சகோதரி வணக்கி விட்டுட்டு பச்ச மிளகா உங்ளுக்கு குருமால போட பிடிக்குன்னா பச்ச மிளகா போட்டுக்லா சகோதரி அப்டி வேண்டானா நீங்க விட்ருங்க அதோட வந்துட்டு பெரிய வெங்காயோ இருக்குல சகோதரி இந்த மசாலா இந்த பட் ட கிராம்பெல்லா வணக்கி விட்டுட்டு பெரிய வெங்காய நல்லா நீங்க வணக்கி விட்டுருங்க சகோதரி வணக்கி விட்டுட்டு அதுல கொஞ்சோனு மட்டு இஞ்சி பேஸ்ட் டு மட்டு போட்டுக்கோங்க ரொம்ப லைட்டா மட்டு போட்டுக் கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அந்த இதுல வணக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டு போட்டுக்கோங்க ஏனா முன்னாடி தக்காளி நீங்க நிறைய போட்டு அரைச்சிருப்பீங்க ஒரு தக்காளி மட்டு போட்டு லைட்டா நீங்க வணக் கி விட்டுட்டு துளியுண்டு மஞ்சத்தூளு வரமிளகா தூளு அப்புறோ உங்களுக்கு உப்பு வேணுனா சிக்கன் பொடி இத வக கரம் மசாலா தூள் எல்லா போட்டு மசா லா ஐட்டம் எல்லா போட்டு விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு கொஞ்ச நல்லா ந நல்லா வணக்கி விடுங்க சகோதரி வணக்கனதுக்கு அப்புறோ அதுல வந்துட்டு புதினாவு கொத்தமல்லியு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க சகோதரி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறோ இந்த அரைச்சு வச்சு சிங்கல்ல சகோதரி பேஸ்ட்டு அதையு நீங்க அந்த அதையு நீங்க அதுல போட்டு உங்களுக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊத்தி நல்லா நீங்க கொதிக்க விட் டு இறக்குனாலு செரி சகோதிரி குக்கர்ல வச்சிங்கன்னா குக் கர்ல ரெண்டு விசில் விட்டு நீங்க இறக்கனாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கு இறக்கும் போது நீங்க மேல வந்துட்டு கொஞ்ச புதினாத்தலை கொஞ்ச நீங்க போட்டு இதோட கலந்து ஊத்துனாலு நல்லா இருக்கு சகோதரி இது வந்து பரோட்டா இது வந்து ரோட்டு கட ஸ்டைல்ல வெப்பாங்க சகோதரி உங்களுக்கு சி ஒரு தடவ எம்டி சால்னா சொன்னேல சகோதரி அந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணாலு நல்லா இருக்கு இதுக்கு
செரி செரிங்க தோழி
நீங்கல்லா பரோட்டா நீங்கல்லா பரோ சொல்லுங்க சகோதிரி
ட்டாதா செஞ்சு சாப்
சேரிங்க சகோதரி செரி நாங்களு சகோதரி முக்காவாசிதா சகோ இது நாங்க கடைல தா சகோதிரி வாங்குவோ நாங்க செரி எப்யாவது ஒரு நாள் ஆசைப்பட்டு கேட் கேட்டம்னா வீட்ல அவரு போட்டு குடுப்பாரு சகோதரி அவ்ளதா
ம் ம் செரி செரிங்க தோழி ஆனா கடைன்னா வேல மிச்சோ ஏங் தோழி
ஆமா சகோதரி இப்ப நீங்க வந்து இதுக்கு நீங்க கடையனா வந்துட்டு குவாண்டட்டி அளவு எல்லா ஒரு பரோட்டா வந்து இருவத்தஞ்சு ரூபா சகோதரி இங்க வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விக்குது சகோதரி இங்க ஒரு அருண் ஹோட்டல்னு இருக்குமா சகோதிரி அங்க மட்டு பரோட்டா அங்க வந்து அங்க வந்து பன் பரோட்டா சகோதிரி ரெண்டு பரோட்டா சாப்ட்டீங்கன்னா போது சால்னா வந்து அல்ட்டிமேட்டா இருக்கு சகோதரி சூப்பரா இருக்கு ரெண்டு பன் ரெண்டு பர் அங்க வந்து பன் பரோட்டா தா சகோதரி அதிகமா இருக்கு பன் பரோட்டா மட்டு சாப்ட்டிங்கனா டேஸ்ட்டு வைஸ் அங்க ரொம்ப நல்லாருக்கு நாங்க எப்பயுமே வாங்குனா அங்கதா சகோதரி வாங்குவோ நாங்க ஆ பன் பரோட்டா சாப்ட்டுருக்கீங்களா சகோதிரி நீங்க நூல் புரோட்டா எனக்கு ரொம்ப நாளா சாப்பினு ஆசை சகோதரி ஆனா எங்கயுமே நூல் புரோட்டா நா இங்க பக்க எங்க ஊர்லெல்லா கெடைக்கல சகோதரி அதுக்கு வந்து போணுனா நாங்க நாங்க எங்கேயாவது போ மெ மெயின் சிட்டிக்கு தா போகணு சகோதரி நாங்க வந்து கொஞ்ச உள்ள இருக்கோங்களா பக்கத்து ஊர்ல கேட்டப்ப கெடைக்கலங்க அந்த பரோட்டா வந்து கெடைக்கல நா மேபி இப்ப நா போட்ட கடைல போட்ருக்கலா நா எனக்கு தெரியலங்களாட்டுக்கு வேணா நெக்ஸ்ட் தரவ குடுக்குறனா சொல்லுங்க ஆனா நூல் புரோட்டா வந்து சாப்பிட்டோனா சாப்ட்ட மாரியா இருக்காதுங்கிறீங்க ரொம்ப நூல் நூலா இருக்குல்ல சகோதரி
அது நல்லா இருக்குங் தோழி எனக்கு ரொம்ப புடிக்கு நூல் புரோட்டா
நீங்க சகோதரி இந்த கிளி பொரோட்டாலா நீங்க சாப்ட்ருக்கீங்களா கிளி பொரோட்டா எல பொரோட் டா வீச்சு பொரோட்டான்லா சொல்லுவாங்களே
எல் எல புரோட்டா சாப்ட்டுருக்கேங் தோழி வீச்சு புரோட்டால்லா சாப் ட்டதில்லைங் தோழி நான் சாப்ட்ருக்கேங் தோழி
ஆ நானு நான் நானு பட்டர் பட்டர் பன்னீர் மசாலா சாப்புடுறது காம்பினேஷனு
சேரி செரிங் தோழி
நா தா சகோதரி இந்த ஒர் நாள் எனக் இந்த எல ய அடிக்கடி இந்த ரீல்ஸ் பாக்கும்போது சகோதரி எலைல பரோட் டா வச்சு இந்த மண்பானை இருக்குல்ல சகோதரி அதுல பாருங்க வாழ எலைய வச்சி ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பரோட்டா அதுக்கப்றோ ஒரு ஆம்லேட்டு் அதுக்கப்பறோ கொஞ்ச சால்னா ரெண்டு பீஸ் சிக்கன் சிக்கன் சில்லி ரெண்டு போட்டு திருப்பி பரோட்டா ஆம்லேட்டுன் சொல்லி அடுக்கி வச்சு இந்த ரீல்ஸ்ல போடுவாங்க பாருங்க பா க்கும்போது நமக் அப்டே சாப்பட்றோங்கற மாரி ரொம்போ ஆ ஆ கண்டிப்பா சகோதரி நாலா அதிகமா ரீல்ஸ் எப்பயா அந்த ஒரே ஒரு உணவ் ஒரே ஒரு ஃபுட்டு ஃபுட் ரீல்லார்க்றத ஸ ஸ்க்ரோல் பண்ணம்னா சகோதரி அப் கடைசி வரைக்கு அதேதா சகோதரி வந்துகிட்டே இருக்கு பொரோட்டா ரிலேட்டடா தா வரு
ஆ ஆ
இ முன்னெல்லா சகோதரி முன் முன்னெல்லா சகோதரி நெறைய பேர் வந்துட்டு ஓ ஹோட்டல்ல வாங்குனாங்க இப்பெல்லா பாருங்க சகோதரி முக்காவாசி வீட்லயே வந்து நெறைய பேர் போட ஆரம்பிஸ்ட்டாங்க
ஆ இப்ப ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் பாத்தீங்ளா வீட்லயே இந்த சாண்விச் செய்யறது அ இட்லி பாத்தரத்துல முட்டைய ஊத்தி போட்டு சில்லி வெச்சு பூண்டு
ஆமா சகோதரி ஆ முட்ட ஒரு பீஸ் சிக்கனு வ தக்காளி இந்த பூண்டு எல்லா போட்டு வப்பாங்க ஆனா அது நல்லாருக்குமான் தெர்ல சகோதரி
ஆ நல்லாருக்குங் சிஸ்டர்
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்புல நம்ம சந்திக்கலாம் சகோதரி
ஆ சேரிங்க தோழி மிக்க நன்றிங் தோழி ஆ நன்றிங் தோழி ஆ க ஆ ஓகேங் தோழி ஆ நன்றிங் தோழி